ஹலோ லோ கேக்குதா
கேக்குது
ம் சொல்லுங்க
சொல்லுங்க சார்
சாப்ட்டீங்ளா
சாப்டா சாப்ட்டாச்சு
என்ன சாப்டீங்க ம் சாப்ட்ட
மிஷ்ணுருந்துதா ஆ லேடிஸ்சு நெனச்ச நா அதனால தா டவுட்ல ஹி ஆர் ஷீன்னு கேட்ட
ஆ
விஷ்ணுனு லேடிஸ் தானே பேர் ருக்கு இல்லயா
திஸ் சாங்ஸ்
ஆ
அப்டி சொல்லாதீங்க பாய்ஸ் தா
இல்ல லேடிஸுக்கு தான அப்டி பேருக்குனு கேட்ட விஷ்ணு ப்ரியா
அது விஷ்ணு பிரியா வெறு விஷ்ணு
ஆ சேரி சேரி சேரிங்க ப்ரோ என்ன பண்றீங்க
சும்மாதா நீங்க ம் சாப்ட்டாச்சு நா வந்து இப்போ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தே மேரேஜுக்கு
செர் செர் அங்கேயே சாப்ட்ருப்பீங்க
உம் நீங்க
ரிசப்ஷன்தான பங்க்ஷனா இப்போ ரிசப்ஷனாருக்குதுதான
மேரு அதான் ரிசப்ஷன் ரிசெப்ஷன் தா
செரி செரி
நீங்க சாப்ட்டீங்களா
சாப்டாச்சு ப்ரோ
என்ன சாப்ட்டீங்க
பாஸ்தா சிக்கன் பாஸ்தா கடேல வாங்கி சாப்டாச்சு
ம்
அப்பறோ என்ன பண்றீங்க உங்க ஹாபிட்லா என்ன
புரில ஹலோ
என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா என்ன
இல் காலேஜ் காலேஜ்
காலேஜ் காலேஜ் என்ன க்ரூப்பு டிகிரி படி டிங்களா இதுவா
பி காம் முடிச்சுட்டே
சேர் சேர் நா கூட பி பி ஏ
பி பி ஏ வா
ஆமா பி பி எ எம் பி ஏ கரு டேரக்ட் இருந்துச் இதுல பண்ணே எ பி பி ஏ ந்து காலேஜ்ல
எந்த ஊருக்கு நீங்க எந்த ஊரு
நா வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்
திருநெல்வேலியா ஆ
ம்
ம்
நீங்க ப்ரோ
நா சென்னை
சேர் சேரி
ம் அப்ரோ கால் பண்டு அப்ரோ நா பண்ண எடி நா பண்ற ஓக்கேவா
என்ன போ
அப்ரோ பேசிட்டு நா பண்ற சிஸ்டர்
ஆ சேரி நா பேசி முடிச்சது நீங்க பேசுங்க
அ ஓக்கே ஒ
சரிங்ளா
ம் ஓகே ஓகே அப்ரோ போலா வா
ஏதாவது ஒரு டாபிக் பத்தி பேசுங்க
நீங்க பேசுங்க டூரு கீரு எங்கனா போனீங்களா
ஒரு டூருக்கு போல ப்ரோ பாரதியார் பத்தி உங்குளுக் தெரிமா
பாரதியார் பெண் போராடினவர்
என்னது
பெண்கள் கும்மியடி
பெண்கள் இல்ல ப்ரோ விடுதலை போராட்ட அதா பெண்களுக்கு அதாது அடிமைத்தனத்த போக்னவரு
ம்
எங்க ஊரு சைடு அதனால சொல்ற எட்டயபுரம் தெரிமா ம் ஆமா அவர் பெறந்த ஊர் எட்டயபுரம் எங்க ஊர் சைடு தா
ம் ம்
அவ வீடுக்லா போய்ர்க்கீங்ளா
இல்லில்ல நா ஏ அவர் வீட்டுக்கு போக போற
ம் டூரு கீரு டூரு கீரு போனீங்கன்னா அங்கல்லா வந்துருக்கீங்ளானு கேக்டே எங்களுக்
இல்லில்லில்லில்ல டூருகீருலா யாருங்க எல்லா கேர்ளா இந்த மாரிதா
சேரி சேரி
நீங்க என்ன பண்றீங்க ஹவுஸ் ஒய்ஃபா
ஆமா‌ ப்ரோ ஹவுஸ் ஒய்ப்
ம்
எங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்ளா எப்டி
இல்லெல்ல முடிச்சிட்ட வீட்லதா இருக்கே பக்கத்துலதா காலேஜ் சென்னை மாநில கல்லூரி
ப்ப ட்ரை பண்ணிட்ருக்கீங்ளா
ம் ம் ஆமாமா
செரி ஒர் ஃப்ரம் மாரி உள் கெடச்சா பாருங்க
ம் ஆமா அதுதா ம் பாக்கணு
சேர் செரி
ம் எதுன்னா ஒர்க்குருந்தா போகணு
ம் ம்ஹும் ஒர்க் ஃப்ரம் ஓம்லா இப்பல்லா என்ன சொல்றது எல்லா ஃபேக்காதா இருக்கு எதுமே இதால்ல
ஆமாமா இல்ல ஏதாச்சு ஒரு ஆபீஸ்ல வேற ஆஃபீஸ்லர்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தா அது ஆப்புல்ல சம் ஆப்புல்ல போ ஒரு ஆப்பு எ ஃப்ரெண்டு வெச்சிந்தா அந்த அப்பு பேரு ம் அப்பறோ
சொல்லுங்க தோ
மூவிக்கி எதனா பாப்பீங்களா
ஆமா இப்ப இது பாத்தீங்களா ரீசண்டா என்ன படோ கருப்பு
கருப்பா
ஆமா
கருப்பு பாக்கல கருப்பு எப்பிடி இருக்கு அந்த மூவி எப்பிடி இருக்கு
அதா எங்க ஊர் சைடு தா ஆ அங்க போயிருக்கீங்களா தூத் தூத்துக்குடி பக்கோ திருச்செந்தூர் பக்
ஆ திருச்சந்தூர் ஆமா திரு வரும்போது திருச்செந்தூர் தா போயிட்டு வந்தோ கோயிலுக்கு
ம் திருச்செந்தூர் சைடு தா சின்னமாடசாமி சின்ன கருப்பு பெரிய கருப்புன்னு ரெண்டு சாமி இருக்கும்மா அது அந்த ஊரு பேரு நல்ல ஊரு மறந்துடுச்சு அங்கதா சாமிருக்கு அந்த சாமிதா திருச்செந்தூர் சைடு தா ப்ரோ அந்த ஊர் பேர் நல்லா பேரு என்ன ஊர்ன்னு தெர்ல மறந்தாச்சு யோசிச்சு சொல்ற அந்த ஊர் பக்கம்தா அந்த சாமி இருக்கு அந்த கத வந்து கருப்பசாமி ஓகே ஆனா அந்த இது பொ பூசுறாங்கல்ல அதென்னது மெளகா மெளகா பூசுறதெல்லா மாசாணி அம்மன் இந்த பொள்ளாச்சி பக்கோ மாசாணி அம்மன்னு ஒரு சாமி இருக்கு படுத்த மணிக்கி அந்தா சாமிக்கு தா பூசுவாங்க மெளகாய் அரைச்சுலா இந்த கருப்புக்கெல்லா பூச மாட்டாங்க ஆனா அதுல நடக்கற ஒவ்வொரு கருப்பு படத்துல நடக்கற ஒவ்வொரு இதுமே நம்ம வக்கீல்லா நம்மள எப்பிடி ஏமாத்துறாங்க அப்டிங்கறத பரவால்ல நல்லாதா இருக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது
ஆ இல்ல எல்லாருமே பெட்டர்ன்றாங்க
அதா அதா நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெய்பீம் மாரி ஆமா ஆமா ஆமா அந்த மாதிரி தா
ம் ம் அது அது எத பத்தி வ எத பத்தி வது
அதா இப்ப வந்து ஏமாத்ராங்கள்ல வக்கீலா அதுல வந்து ஆர் ஜே பாலாஜி இருக்கல்லா அவ தா வில்லே எதப் பத்தின ஒருத்தங்க வந்து மொத மொத போறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வராங்க வரும்போது முன்னாடியே இறங்க சொல்லிறாங்க ஒருத் தங்க இங்க முன்னாடி வந்து இறங்னா பக்கோனு அவ் அவுங்க வந்து கேரள்லாயோ எங்யோ இருந்து வாராங்க சென்னைக்கு வந்து அவ பொண்ணுக் கு சர்ஜரி பண்ணணுனு சொல்ட்டு வராங்க அந்த த ஒரு தா த்தா வந்து பையில வந்து இரநூறு பவுனோ எவ்ளோவோ நானூறு பவுனு நெனைக்கே வச்சிருக்காரு அவங்க திருடங்க திருடிட்டு போய்றாங்க அத கண்டுபிடிச்சு தரும்போது கோட்டுக்கு போய் வாங்கிக்கோண்டுறாங்க கோட்டுக்கு போய் வாங்கும் போது தா நடக்கற பிரச்சனைதா ஆ வக்கீலு பிரியாணி பிரியாணியா சாப்ட்டு நெறைய செலவு தா பண்ணுவாங்களே தவர அவ உடம்பு செரியா போயிராது காசுக்காண்டிதா ஜட்ஜு வேல பாப்பான் ஆறாவது பக்கத்த திரும்பி பாருங்க ஏழாவது பக்கத்த திரும்பி பாருங்கன்னு சொல்லி சொல்லுவா இவே அந்த ஆர் ஜே பாலாஜி சொல்றத பாத்துட்டு திருப்பி பாத்தா அஞ்சாவது பக்கத்துல அஞ்சு லட்சோ போட்ருக்கு வில்லே ஆமா அவ தா வில்லே ஆமா அந்த மூத் க்குத்தி அம்மன் ம் சூர்யா வந்து கருப்பு சாமி அப்போ அந்த கெஸ்ட்ரோல் மாரி ஒரு நாலஞ்சு சீனுக்கு தா வருவ ரொம்ப சீன் ஆமா ரொம்ப சீனுக்கல்லா வரமாட்டாரு ஆனா முக்கியமா இவந்தா வருவா
ஆர் ஜே பாலாஜி
ஆர் ஜே பாலாஜி அப்ற அந்த இவா இருப்பால்ல அது யாரு ரப்பர் பந்து ரப்பர் பந்து படத்துல அந்த ஹீரோய்னிக்கு அம்மாவா இருப்பால
ஆ ம் ஆமா
இப்ப கூட மாமன் படத்துல சூரிக்கி இது அக்காவா இருப்பால அவ த அவ கூட நல்லா ஆக்டிங் பண்ணிருப்பா இதுல அந்த ஆர் ஜே பாலாஜிக்கு ஜோடியா ஜோடி கெடையாது ஆ ஒரு ல ஆ லேடிஸ் வக்கீல் அந்த மாரி காச காச கறக்குறதுல்லா கரெக்டா இருப்பா
இதுல வந்து எப்டின்னா கொள்ள அடிச்சுனுபோவங்க இது வந்து அட்வகேட்ட பத்தி பேசணுமா
ஆமா அட்வ கொள்ளடிச்ச பணத்த திரும்ப வாங்கணுன்னா அட்வகேட் மூலமா போயி கோட்டு மூலமா போய் வாங்கிக்கலானு சொல்லுவாங்க அது வாங்கறதுக்கே ஆறு மாச ஆயிரு ஆறு மாச ஆயு இவரு தா வாங்கி தருவா சூரி சூரி இந்த இவ இருக்கான்ல மெளகா அரச்சு பூசுவா கர் ப்ப சாமி மேல பூசுவோன்னா அப்ப கோவரு பட்டு வருவாரு வந்து காப்பாத்துவாரு காப்பாத்தும் போதுதா அது காப்பாத்துறதுக்கு முன்னாடி அ ஒரு ஃபைட் சீன் நடக்கு ஆர் கே பாலாஜிய வந்து அடிப்பாரு அடிக்கவு இவே சொல்லுவா நீ உன்னோட சக்தியெல்லா இல்லாம ஒரிஜினல் இத வச்சு காப்பாத்தணு அப்டின்னு சொல்லிருவா மனுஷே மாரி இருந்து காப்பாத்தனுன்றுவா னு அந்த ஜென்மத்துல மனுச மாரி இருந்து காப்பாத்த முடியாம அடுத்து எல் கே ஜி பட இருக்குல எல்கேஜி படம் இருக்குல அந்த சீன் வந்து ஆ அந்த சீன் வரு அதுலயு கெட்டவனா இருப்பா அதுக்கு முந்தி அதா இந்த இந்த பிறவிலயே அவ கொண்ட்ருவா தலைய மட்டு துண்டிச்சு கொண்ட்ருவா
ஓ ஏதோ பாக்கலா, அவ்ளோதா அந்த மூவி
பாக்கலா, சொல்லிக்கற அளவுக்கு இல்ல
நீங்க எதாச்சு பிசினஸ் பண்றீங்களா?
இல்ல எதும் பண்ணல
எதாச்சு பிஸ்னஸ் கிஸ்னஸ் எதாச்சு பண்லாம்ல
ம்
பிசினஸ் நானு பிஸ் அதுக்குதா படிக்கிறே ஆனா பிசினஸ்க்கு எதுமே இல்ல
அது இல்ல நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா அதுக்கு முன்னாடி நம்மள என்கரேஜ் பண்ற மாரி ஆளு யாருமேயில்ல நீயிலா என்னத்த முன்னேறு முன்னேற போற பேசாண்டு வீட்லயிரு அப்டின்ருவாங்க
ம் ம் ம் கரெக்ட் கரெக்ட்
அதனாலே அதனாலேயே செரிண்ட்டு நம்ம பண்ணிதா இவங்க முன்னேற போறாங்களா நம்ம காசுலதா முன்னேறிர போறாங்களா அப்டின்னு சொல்ட்டு, ஆமா
அந்த முற்றுப்புள்ளிய நம்ம கடந்து போனோம்னா வாழ்க்கைல முன்னேறிரலா
ஆமா ஆமா படிக்கிறோ என்னதா படிச்சாலு நமக்குன்னு ஒரு இதுட்டு கெடையாது
ம்
நா பீ பி ஏ படிச்ச, ம் ஆ செரிங்க ப்ரோ, பாய்
பண்ணாவா, ம், சேரி ஓகே